ஹலோ ஹலோ ஹலோ டேய் கேக்குதா? ஆ சொல்றா. வீட்ல குரோம்டா வீட்ல யார் அந்த பொண்ணா?
வீட்ல தான்டா
எந்த பொண்ணு
ஆ எங்க அம்மா எங்க அப்பா யாரு இல்லடா டேய். நா
டேய் யார் அந்த பொண்ணு எங்க இருக்கு டேய் அதல்லா
அந்த பொண்ணா ராஜஸ்தான்ல இருக்கு ராஜஸ்தான்ல இருக்குதுடா. ராஜஸ்தான்ல இருக்கு.
இப்ப நம்ம எப்டி எப்டி நீ போய் ச்சு அந்த பொண்ணு
டேய் அது தின்னுர்ஸ்
சப்பாத்தியா ராஜஸ்தான்லர்ந்து தின்னூர் ஸ்கூல் படிக்கு தா
அ ஆ டேய் சின்ன வயசுல இருந்தே தின்னூர் கூல்தா இருக்கிது சி சென்னையிலதா இருக்குது இருவது வருஷமா.
உனக்கு எப்டி
சொந்த ஊர் ராஜஸ்தான் எனக்கு தெரியு அவ டிப்ளமோ படிக்க சொல்ல
டிப்ளமோலயே நீ வந்ததே ஒரு மாசோங் கூட வந்துருக்க மாட்ட அப்ப எப்பர்றா புடிச்ச அந்த பொண்ண என்னடா நடக்குது இங்க
தான நின்ன
அப்பிடியா இவ்ளோ ஞாபகோ இருக்குதா உனக்கு?
ஆ ஞாபக இருக்குது
செரி இப்ப நானா எத்தினாவது இப்ப எத்தினாவது படிக்குது அந்த பொண்ணு?
ப்ளஸ் டூ
அப்ப இன்னு அந்த பொண்ணு ஸ்கூல் முடியலையா?
முடியல அது அது கூட இல்ல என்ன பொண்ணல்லாம் இல்ல கல்யாணம் பண்ணிட்டா லைஃப்பே செட்டில்ரா
ஏ
பாடக்கள வச்சிருக்கிறாரு
மளி கடயா
எடா எஸ்
ஐயோ அவ அவுங்க அம்மா
அவுங்க அம்மானா இப்ப அந்த பொண்ணு கடைல தா உட்காண்ட்ருக்கு இப்பதா போன் பண்ண அது காரிய ஆப்ல சேத்து விட்டே
அவ்ள தான்டா இதுக்கப்புற பண தான்டா ரெண்டு பேரு
அவ்லதா
எ கரன்யே நெனச்சுருந்தே இங்கயு இங்கிலான் கரன்சி டாலரா
நல்லாரம் அந்த பொண்ணு கிட்ட நல்லா ஏத்தி அது உட்டு இத்து உய்யோ உயிரே போயிச்டா
அப்டியா எ ராகுலன்னவோ போன்ல பேசுதுடா எ போன் வேல இருக்கு
கெல்பு
நீ நா வென்ன பண்ணு
இப்ப நீ கால் பண்ணிக்கிற உனக்கு காசு வரு நா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எனக்கு அந்த பொண்ணுக்கு வர காசு எனக்கு தா எனக்கு வர காசு எனக்கு தா
எ எ எ இப்ப நா ஏ என்னடா இதெல்லா இது மாதிர ல பண்ணா எப்புட்ரா டே நாங்க இங்க நேர்மையா பொளக்கிறோ
டேய் நா இப்போ நா நேத்து மாட்டதா பொண்ணுகிட்ட நா அலோன் பேசுறன்டா நேற்று மட்டு ஆப்பு லகின் பண்ணிச்சேன்னா எவ்ளோ வந்திருக்கு காசு
இப்போ அந்த பொண்ணு வாங்கி பண்ணிச்சா டாஸ்க் அப்ளை பண்ண வந்
கசு அத காடு அசைன் பண்னு இன்மேதா ஆ நம்பர் பேர்லா கூத்துட அவன் யா என்ன ஷார் பண்ற போறா பயமா இருக்
ராகுடல் டேய் இதுல்லா தப்புடா டேய்
அவ பண்ற தப்பாயிட போதுட அப்புறோ
டே இவ என்னடா இவ இப்ப நங்க இப்பற
நீ எப்பறானா நீ ஒவ்வொத்தரயா கால் பண்ணு நைட் ஆயிச்சன்னா பிரேமுக்கு கால் பண்ணு பிரேம் பேசினேருப்பா அவ பாட்னு மேல உக்காந்துனு
நால்லா அவங்கிட்ட நா என்னா பேசறது டேய் என்ன விட சின்ன பையண்டா அவ புர்தா ரா
அவ சின்ன பைய மாரியா பேசுவா ட்ரி ப்ல பாத்தியா இல்லையா
டேய் ராகுல் டேய் ஒரே டாஸ்க்கு முடியல நீ எத்தினி டாஸ்க்கு முட்ச்ச ராகுல்?
நாலு முட்ச்சுக்கிற ஆனா இன்னு ஒர்ரூபா வரல. நாலுமே ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷோ ஒரே ஒரு நிமிஷோ ஹ ஹ
ராகுல் என்னாடா நீ ஏதோ கட்டு கட்டான்னே பாத்தா அது சில்றத்தனமா ஒர்ரூவா ரெண்ரூவா மாரி பேசி
டேய் நேத்துதான அந்த பொண்ணுக அந்த ஆப் க்கு ஏத்துனே இன்னைக்கி காலைலதா அசைன்மெண்ட் பண்றன்னு காலைல சொல்லிக்கிறாங்க இப்பதா மொத்தமே ப்ரொஃபைல் டாஸ்க் எல்லா முட்ச்சுட்டு
ம்
அவன நம்பரு பேரு அனுப்ச்சு உட்டே
பொய் சொல்வா அப்டி சொல்வா
டேய் என்னடா இந்தி சொல்லிக்குடேன்டா
ன்னாடா வேணு உனக்கு வேணு சொல்றா நா சொல்லித்தறே சொல்றா ன்னாடா வேணு?
ஆ சாப்டியானு எப்டி கேக்கறது?
சாப்டியா அது தெலுகு அது இர்றா கானா
கயா என்ன பண்றன்னு கேக்றதுக்கு கியா கரே ஓ
ஏ இன் நா பேசயில ஒரு மார இரு அவங்க கரெக்டா பேசுவாங்கடா
டேய் அதுலயே அ ஹிந்திலயே நெறைய ஹிந்தி இருக்கான்டா ராஜஸ்தான் ஹிந்தி ஒடிசா ஹிந்தியா
டேய் எனக்கு அந்த இந்திலா தெரியாது ஆ நரேந்திர மோடி இந்தி மட்டுந்தா
ஏய் பாலிட்டிக்ஸ் பேசக் கூடாதுரா
டேய் ஆமாண்டா டேய் சா ஐயயோ பேன் பண்ருவாங்க என்ன போல டேய் நா இந் திதா பேசற பாலிடிக்ஸ்லா இல்ல இது
ஐயயோ சூப்பர்றா
வந்தே பாரத்
செரி நீ எத்தன கால் பேசிருக்க?
டேய் எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டன்றா டேய்
டேய் எனக்கே மேல நோட்டிஃபிகேஷன் வந்த்ச்சு கரெக்டா பாத்ரூம் போலான்னு வந்தே பாத்ரூம் போயினு பேசினுருக்கறே.
டேய் இதெல்லா பேசக்கூடாதுடா
டேய் உண்மையா ரெஸ்ட்ரூம்லதாண்டா இருக்கே.
டேய் தப்பான விஷயம்லா பேசக்கூடாது ரா
டேய் ரெஸ் டேய் ரெஸ்ட் ரூம்ங்கறது தப்பான வார்த்த இல்லடா. பாத்ரூம்ல இருக்கே பேசிட்டு இருக்கேன்னு சொன்னே புரிதா?
செரி வேற என்னா வேணு நா சொல்லித் தரே வா நானு உனக்கு டீச்சர் ஆயிட்றே உன்க்கு நா வேற என்னா வேணு இந்தியில சொல்லு.
ஃபீஸ் எதனா கேப்பியா என்ன என்னிய
ஃபீஸா அதா இதுல இதுல ஆட்டோ
உஹம் உஹம் உம்
ஏன்னா அது அதுனேது உ உங் உங்க கேள்வியான பதில்கள் சொல்லு
அப்டி போனாண்ட இது கியா கர்ரேஹுவூ டேய் எத்தனா கியா கரோன்னுவே அவ்ளவுதா சும்மாதான்னு சொல்லுவோ
டேய் அப்ப என்னாதாண்டா பேசுவீங்க அப்டியே
டேய் எனக்கே தெர்லடா நேத்து நால்ர மணி நேரோ பேசினே அப்டி என்னாதா பேசனேனு எனக்கே தெர்ல
நெ
ஏய் இல்லடா தெளிவாதான்டா இருந்த டேய்
அவ கூட போனது யாருனா சிப்லிங்ஸ் ஐய ஐயயோ இந்த பொண்ணு எத்தினாவது?
இந்த பொண்ணு பிளஸ்டூடா
டேய் இப்ப அந்த அந்த எத்தினாவது இல்லடா இந்த ஆடர்ல எத்தினாவது
செகண்டு
அக்கா இது இது ரெண்டாவதா? ஆ ரெண்டாவது கொழந்ததா ஆ
மூணாது ஒரு தங்கச்சி நாலாவது ஒரு பைய
ஓ மச்சானா
பிக் ஃபேமிலீஸ் பன் கடையே நம்முளுதுதா என்னா சொல்ற ஆனா கட எனக்குதா
உ பேர் எழுதி கல்யாணோ ஆனவுன்னே உன் பேர்ல எழுதி வச்சிருவாங்கோ.
எழுதி வைக்க தேவல்லடா நம்மளே கொஞ்ச கொஞ்சமா வாங்க்க வேண்டியதுதா நூறு நூறு பவுன் தங்கோ போட வேண்டியதுதா நூறு பவுன் தங்கோ கேக்க வேண்டியதுதா
ஆ அதா உங்க அவங்க அப்பா குட்த்துருவா எட்த்து உனக்கு வாப்பா தம்பி மருமகனேன்னு டேய் அங்க போனா ரொட்டிதாண்டா ராகுல்
டேய் அந்த பொண்ணுக்கே ரொட்டி புடிக்காதான்டா டேய் அது தமிழ்நாட்லதான்டா இருக்குது சொந்த ஊர்
ஏய் என்னானுடேய் சப்பாத்தி புடிக்கும்ல
சப்பாத்தி அதுக்கு புடிக்காதா.
அப்ப என்னாதா சாப்புடு? டேய் ராகு நம்ப தயிர் சாதோ டேய் கறி மீனு இதெல்லா வந்து சாப்டுவோ கேரளாலல்லா சாப்ட்டு வந் நேரா
சூப்பரா பிரியாணி ஐயோ
டேய் அது விட்றா மீன் வறுவல் அதெல்லா அ கபாப் எல்லா சாப்ட்டமா இல்லயா?
டேய் மீன் நீ நீ சாப்ட்டியா எங்க சாப்ட்ட?
ஆ ஹா டே அப்ப நீ இல்லடா டேய் நீ வந்து ரெண்ட் நாளா வந்து ட்ரிப்பு
டேய் பைத்தியகாரா நா மீன் கொழம்ப அ மீன் கொழம்ப வந்து நாங்க எதிர்ல சாப்ட்டோமே ஷேர் பண்ணி நீ எதிர் ஓட்டல்ல சாப்டியா நீ மட்டு தனியா
புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணே நல்லாதான இருந்துது டேய் அதுக்கு இது ப் பட்ஜெட் கம்மியா இருந்தனால
டேய் அப்ப நா ரெண்டு நாள் சாப்டாத வேன்லயே தூங்கினிருந்தனல்லா
உன்ன யார்றா செலவு பண்ண சொன்து ஃபஸ்ட்டு நீ வந்து இப்ப என்னய கேட்டா பஸ் இந்த நாள் நீ எவ்ளவுதா செலவு பண்றன்னு நா பாரு இது கரெக்ட்டு திவாகர் டூரு போவே இட்லி மா நா இட்லிதா ஆர்ட்ரு பண்ணே நா இட்லி சாப்ட்டே அவுனுகல்லா பரோட்டா ஆர்ட்ரு பண்ணாங் க அவ்ளோதா ஆள்ல ஒ பாதி பாதி பரோட்டா முட்ச்ட்டே
ஆ
ஆனா அவுங்க காடு குடுத்ருவாங்க அவ்ளதா
சாப்டணுண்டா உனக்கு தெர்லடா ராகுலு என்னா உனக்குதா
நம்ப என்னடா பண்ண முடியு ஆனா எனக்கு கேரளா போனது செரி இப்போ எனுக்கு நா குச்சே எனுக்கு செலவாயிச்சு எட்டாயர்ரூபா காலி ரெண்ட் நாள்ல
ரெண்ட் நாள்ல எட்டாயர்ரூபா காலியா அடப்பாவி என்னாடா பண்ண ரெண் ட் நாள்ல
டேய் நா மானாவாரியா வாங்கிட்டே செரி ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்ளுக்கு அப் ப அவங்களுக்கு எப்டி காசு செலாவாயிட்ச்சு நாலாயர்ரூபா ரெண்டு நாள்ல
நாங்க என்ன நா நாலா எதேய் ரூமுக்கு அதிகமா போய் ச்சா
ஆ நா உன்னகிட்ட ரூமுக்கெல்லா என்கிட்ட காசே இல்ல ஒரு ரூம்க்கு காசே தர்ல நா வேற வழிலதா ரெடி பண்ணி வந்தே தெரியுமா
பெரிய ஆட்டோ அங்க நைட்டு
ம்
டேய் ம் இந்த ரூமுக்கு காசு அதிகமாயிட்ச்சு அதுக்கப்பறோ சாப்பாடுக்கு அதிகமாயிட்ச்சு
வேனுக்கு கூட அதிகமாயிட்ச்சு சுத்தினு சுத்தினு போறதுக்குள்ளயு
ஆமா டேய் நா எதுமே ஏய் நா எனுக்கு எதுவுமே செலவு பண்ல நா எதுமே வாங்கல ரெண்டே ரெண்டு ஜட்டி வாங்குனன்டா ம் எரநூர்ரூவா குடுத்து
அதுவு தமிழ்நாடுல வந்து வாங்குனன்டா கேரளால எதுமே வாங்கலடா டேய்
சாக் ஸா வர்லன் சொன்னிங்க சாக்ஸு
அதா வாங்கிட்னே கன்னியாகுமாரில
ஆ எவ்ளோ சாக்ஸ
நூறு
கம்மி சொன்னாங்க அங்கல்லா எ அம்பருவா
அம் அம்பர் ரூவயா அம்பர் ரூவாய்க்கு எல்லா டை ஏ கிங்கி போகுது
டே ராகு ஒரு அம்பது ரூவாய்க்கு அவனுக்கே ஒடாது டா இவ்ளோ வரதுடா டேய்
ஆ
ஆமா அம்ரோ ரூபாய்க்கு முடிசவேண்டிய தானே இது ஆமா சேரிப்பா இக்குது
நானே இப்ப போயிட்டு மோர் கம்பனி அவ்ளோ தா பஞ்சிங் வச்சிகிளானு இருந்த சிவசங்கர்
பஞ்சிங்னா ஐயோ ஐயோ மாசம்
வே நா பண்ணு அ வீட்டுக்கு வேலைக்கு போலன்னா ஐபோன் எடுக்க முடியாதுலா
வைஃப்பு பாத்துட்டு இருக்கு போது ரெடி ஆகலையா
டேய் உன்மைய தா டா ஐய் போன் எடுக்க போறன்டா இ எம் ஐ போட போறன்டா
நீ இது மாரிலாம்
டேய் எத்தன பெரிய அப் எல்லாரும் உங்ளுக் வாய்ஸ் மேல் போட்டு உடுறன்
அப்றோ டே அப்புறம் நா ரூல்ஸ் எல்லா பிரேக் பண்ண வேண்டிய தா இருக்கும்ல பேசுறன்
கொஞ்ச நேரத்துல காலே கட்டாயிடும் டா பதினோரு நிமிஷம் ஆக போகுதுடா
ஏ என்னா நம்ம மறுபடியும் போன் பண்ணி பேசலா
டேய் மறுபிடியும் பேசரதுக்கு என்னடா இருக்குது யாக்கிட்ட ஒன்னும் கிடயாது
நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு கான்பிர்ஸ் போடு நம்ம எல்லா பேசலா ஒன்னா அது மாரி பண்ண முடியாத இதுல டேவலபர்ஸ் சொல்றா அப்ப இது மாரி கான்பர்ஸ் போடுற மாரி
விவாத தா உணவு செல்லிங் ஆப் எல்லா டெவலப் பண்றால்ல இதயும் ஒன்னு டெவலப் பண்ண சொல்லு
நீங்க சொன்னா கேப்பான்பா
நான் சொன்ன
டே அது வந்து சின்ன சின்ன ஆப்புடா எம் பில முடியிற ஆப்புடா அதெல்லா கே கே பில முடியிற ஆப்ல்ல அதெல்லா இதெல்லா எம் பில முடியிறது கே பி க்கும் எம் பி க்கும் கணக்கு வரக்கூடாது டா ராகுல் அண்டர்ஸ்டாண்ட் லாஜிக்
ஒக்கே ஒக்கேடா போ போறேன்
ஓ இப்பதான் எங்க உள்ளேயே ஸ்கூல் உள்ளயா இல்ல அங்கயா அந்த ஆபீஸ் அண்டையா
ஸ்கூல் உள்ளய இருப்பா ஆபீஸ் உள்ளயும் இருப்பா ஆபிஸ் வந்த டவர் கிடைக்க மாட்டிகுது உள்ள இருந்த டவர் கிடைக்குது ஃபுல்லா
ந ட்ரிப்பிங ட்ரிப்பு மறுபடிய போக்கறானே விக்கிய
ட்ரிப்பு போ போறாந்தா சொல்லிருந்தா இருபத்தி எட்டு
ஏ ஆமாட மறுபடியும் மறுபடியும் கேரளா கேரளா போறானா அவங்க ஏதாவ அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட
தேரியும் தேரியும்
ஆ நேது வந்து நே வந்து ச கேட்ட இருந்தா என க ச் அவன் சட்டுனு ஒரு வய செடு சுட்டிந்தேன்ன ஏன் வேலை வச்சான்
ஆஹ்
வைச்சட்டு வரு
ஏன் பெட்ஷீட்ட மட்டும் தொல்ச்சிட்ட எங்க அம்மா முன்னு பத்தும் முறகேக்குறாக ஒழுங்கு மரியாதை குடுத்துரு
வச்சுட்டேய் என் பேக் ஏன தரவேண்ட உங்க பார்ட்னர் பார்ட்னர்ரு ஏ எவன் பேக்ல வச்சானோ
ஆஹ்